அதோ ஹலோ கேக்குதுங்களாங்க அ வணக் இருக்கங்க ஆ நா நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா எப்டி என்ன பண்ணக்கறீங்க இப்ப சாப்டீங்ளா
இல்ல இல்ல இனிமேல்தா சாப்டனு நீங்க சாப்ட்டாச்சா
நானு இல்லைங்க நானு இதுக்கப்புற தா சாப்படனுங்க என்ன ஸ்பெஷ்ஷலுங்க
நைட்டு இனிமேல் தா சாப்பாடு பாக்கணு தோச தா
தோசதானங்க சேரிங்க சேரிங்க
ஆமா ஆமா அங்க உங்க வீட்ல என்ன சாப்பாடு
இங்க என்னதுங்க சுண்டல் கொழம்புங்க அப்பறோ வேற இப்ப என்ன அம்மா செய்யறாங்க தெர்ல அப்பளோ பொறிக்கிறாங்க இப்ப அப்பறோ ரைஸ் ஸுங்க ரசோ வச்சிருப்பாங்கன் நனைக்கிற ஏதோ ஒண்ணு நல்லா சாப்டோமா அப்பல்ளோ இருக்கா அப்பளத்த ஒரு பத்து எடுத்து வ சாப்ட்டமா நல்லா ஜாலியா இருக்கமா அவ்ளோதா
ஆமா
நீங்க அப்பளோ சாப்டுவீங்ளா நறையா
இல்ல நா வந்து சாதத்து கூட தா சாப்டுவே தனியா சாப்ட்டதுல்ல தனியா சாப்ட
டங் நா நா சப்பாடு கூட ஒண்ணு ரெண்டுதா சாப்டுவங்க தனியா சாப்டனா ஒரு பத்து இருவது போட்ருவ க ஏனா சாப்பாடு கூட சாப்பட்றது கம்மியதா சாப்டுவ தனியா சாப்டனா ஒரு பத்து இருவது உள்ள போயிரு
அஹு நா தனியா சாப்ட மாட்ட தனியா சாப்ட புடிக்காது
ஆட செரி செரி செரிங்க ஆனா நா அத்தன அப்பளத்தயு சாப்ட்டுட்டு ஒடம்புல உப்பேறி அத கொறைக்கறதுக்கு சொரக்கா எத்தன தெரியுமா சாப்டுவ
ம் கு
இந்த சொரக் சொரக்கால உப்புலன்னு சொல்றாங்க பாத்தீங்ளா சொரக்கால உப்பில்ல கலா ய்க்றாங்க பாத்தீங்ளா வீட்ல அது ஏ அப்டி சொல்றாங்கனா நம்ம சொரக்கா சாப்டமா நம்ப ஒடம்புல உப்பு இருக்கு பாத்தீங்கன்னா அது சீராக்கிரு ரெட்வாம்ஸ் நார்மலாக்கிரு அதனால சொல்லுவாங்க சொரக்கால உப்பு இல்ல அப்டின்ட்டு அத நம்மாளுங்க வந்துட்டு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க நக்கலா ஒரு சிலர் நல்லத கூட நக்கலாதா சொல்லுவாங்க அது சொல்லிதா நம்ப ஆளுங் கொஞ்சோ அப்டியே அப்டி இப்டிதா இருக்கு அதனால நம்ம எல்லாமே கொஞ்சோ கரெக்ட்டு தா அதல்லா அடிச்சு நொருக்கவங்க ஆனா இப்போ கருவாடு கடைசியா சாப்ட்டு ஒரு அஞ்சு மாசோ இருக்குங்க அந்த குஞ்சி கருவாடு ஆ ஆமாங்க கருவாடு பிரச்சன கடையாதுங்க கருவாடு அது ஓரளவுக்கு நல்லதுதாங்க ஓரளவுக்குட முக்காவாசி நல்லது சளிக்லா கருவாடு குஞ்சு கருவாடு அப்புறோ அந்த பெரிய கருவாடு அதுல பாதி கருவாடு அதல்லா ரொம்ப நல்லதுங்க கருவாடலா எப்பவு நல்லதுதா அம்மா சொல்லுவாங்க கருவாடுல்லா எப்பவுமே சாப்பட்ணு ரொம்ப நல்லது
கருவாடு பொரிச்சாதா புடிக்குமா இல்லனா கறி கொழம்பு வைக்கணுமா
பொறிப்பாங்களா கருவாட
ஆ நாங்களா பொறிப்போ
ஓ ரைட் ரைட்டுங்க எப்டிங்க பொறுபிக்கீங்க நா பொறிக்க மாட்ட அங்க நீங்க
சும்மா கருவாட வந்து க கொஞ்சோ நேரோ கொ அது தண்ணில போட்டுட்டு அதுக்கப்புறோ அத வந்து கழுவி ரெண்டாது மஞ்சளு உப்பு வந்து நம்ம கருவாட வாயில்ல வச்சு பாக்கனு கருவாட்டல எவ்ளோ உப்பு இருக்கு பாத்துட்டு அப்புறோ மிளகுபொடி போட்டு
ஆ கருவாட்டல ஏற்கனவே உப்பு அதிகமாருக்குமேங்க அது ஒன்னு பிரச்சன இல்லையா
ஏது
சேரி சேரிங்க
மொளகா பொடியு மொளகா தூளு போட்டு அப்புறோ கொஞ்சோ மசலா தடவ வரவே தகு பொறிக்க வேண்டியதா
அவ்ளோ தானா
ஆமா அவ்ளோ தா வேற எந்த எதுவுமே மசாலா எதுவுமே சேக்க வேண்டா
பரவாயில்லயே சிம்பிளா நல்லா இருக்கு ஆனா நீங்க வீட்ல எப்டி செய்வாங்கன்னா அம்மா எப்டி செய்வாங்கன்னா தக்காளி போடுவாங்க அப்புறோ தக்காளி குளம்பு செய்ற மாரிதா என்ன கருவாடு போட்டு போட்டு தக்காளி போடுவாங்க அது நா சரியா பாக்கல தக்காளி போட்டுட்டு குஞ்சு கருவாட்டு இருக்கு இல்லலேங்க குட்டி குட்டியா
ஆமா
அந்த மாரி கருவடு போடு வாங்க போட்டு தண்ணி நல்லா ஊத்திட்டு கருவடு நல்ல வேகரா அளவுக்கு கொஞ்சோ காரசாரமாதா செய்வாங்க நா என்ன பண்ணனுவேனா பெரிய பெரிய கருவாட்டு இருக்கு பாத்த்த்தீங்களா கை விரல் சேச இருக்கு பாத்தீங்களா
ஆமா ஆமா
அந்த கருவோட என்ன பண்ணா தோச கல்லல போட்டு எண்ணெய் எடுத்துல எண்ண ஊத்தி அப்டியே சுட்டு சாப்படுவே கல்லுல அப்டியே பெரட்டி போட்டு மீன் மாரி அப்டியே சுட்டு சாப்பிடுவே அது பழய சாப்பாடு இந்த மாரி சாப்படறதுக்கு இன்னு கொஞ்சோ நல்லா சூப்பரா அருமையா இருக்கு அது கருவாடு இருஞ்சினாலே சும்மா அப்டியே எடுத்து சாப்பிடுருவேங்க டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க நீ ஹாலிவுட்டம் படம் மட்டும் தான் பாபீங்களா ஹாரர் மட்டும் தான் பாபீங்களா தமில்ல வேறந்த எந்த படம் அந்த மாரிலா
தமிழ்லயு கொஞ்சோ ஹார் படம்யிருந்த நல்லா இருக்கு பேய்பாடாங்க
உ உங்களாகு சரிவரட் பாவரட் படமே பேய் படமா இல்ல வேறதாவா மூவி இருக்காங்க
தமிழ்ல இப்ப சந்திரமுக்கி ஒன்னு டூன்னு சொல்லி பேர்ல ஒண்ணு எடுத்து வேச்சுருக்காங்க
சந்திரமுகி டுவா சந்திரமுகி டூ லா அதெல்லா அட்டா பிழப்புங்க சந்திரமுகி ஒண்ணல்லா ஒன்றரை வருஷ ஓடுன படங்கா அவ்வளோ ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அதெல்லா அதா போய்
இந்த படத்தை பாக்க சளிக்கவே செய்யாது
ஆமா உதல வா அண்ணு வதலவா
ம் இதே சந்திரமுக்கி டுன ரொம்ப மொக்காய இருக்கு
ஆமாங்க சந்திர
அந்த மாரி வந்து அரண்மனை அத அரண்மனை ஒன் டூ தரீனு எடுத்து வேச்சுருக்கா அதுல அந்த அரண்மனை ஒண்ணு மட்டுதா வந்து நல்லா இருக்கு
ம் நீதிய எல்லாம் கொஞ்சம்றடங உரளக்கு அப்படியே வர வ
ஆமா ஆமா அது ஏ பர்ட் ஓன்னு நல்லா எடுக்தாங்க டூ த்ரீ போர் எல்லா ஒழுங்க எடுக்கவே மாட்டங்காங்றா
கொஞ்சோ டேரக்டர் ஒரு நம்பிக்கை வந்துது சேரி ஓகே கொஞ்சம் கிஞ்சக் போடுவோ காமெடி போடுவோ போ அது மக்கள் சிரிப்பாக நினைச்சி பண்றாங்க ஆனா அவங்க யாரு புடிக்க மாட்டேங்குது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணு ஒரு ப ஒரு படம் ஒருத்த எடுக்கிறானா அது அவனு புடிச்ச மாரி அவன் ஸ்டோரி எப்படி இருக்கோ அப்படி தா எடுக்கணு மக்களுக்கு ரசிபாஙக வச்சிப்பாங்க கைத்துட்டுவாங்க அதெல்லாம் ஏ கதை நாம ஏ படம் இப்படித்தா இருக்கும் இ மிஸ்கின் பாத்திருக்கீங்களா மிஸ்கின் படன எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கு உங்களுக்கு பிடிக்கலா மிஸ்கின் படம் மிஸ்கின் மிஸ்கின் டேரக்டர்
இல்ல இல்ல பாத்தாதுல்ல இந்த படத்துக் பேர சொன்னா தெரியுமா இருக்கு டேரக்ருல்லா தெரியாது
பிசாசு பட பாத்துருக்கீங்ளா பேய் படோ அதோரட் அதோர டேரக்ட்ரேவ் அதோர டேரக்ட்ரு தெரிய்மா
அஹ
பிசாசு படோ டேரக்ட்ரு
ம் ம்
அ அவுருதா மிஸ்கினுங்க இஸ் கிசாசு பட பாத்துட்டு அந்த க்ளைமேக்ஸ்ல்லா என்னா அழுக அழு தெய்மாங்க எம்மா எங் அம்மா பக்கத்ல ஒக்காந்துட்டு ஆறுதல் சொன்னாங்க எனக்கு பேயவே வந்துட்டு லவ் பண்ண வச்சவன் மிஸ் கின் அப்ன்ட்ற் மாரிந்துச்சு நல்லா உக்காந்துட்டு அழுவுற எங் அம்மா தோல்ல தடி குடுத் உட்ற உட்ற அது போய் தான்டா தேம்பி தேம்பி அழுவுற நல்லா எங்கமா வந்துட்டு தட்டி குடுக்குறாங்க எனக்கு அ அதனாலு ப்ரச்சன எதுவு இல்ல மிஸ்கின் பட எப்பவுமே தனியா தெரியுங்க மிச்சின் பட எப்பவு தனியா தெரியிங் அ இப்போ வந்துட்டு மிஷ்கின் படத்துல என்னா சொல்றது இந்த முகமூடி பட பாத்துருக்கீங் ளா ஜீவா
முகமூடி கேள்விபட்ருக்க அனா பாத்ததுல்ல
இந்த குடி வாழ்த்து ஒரு பாட்டு வரும் இல்லைங்க நாட்டில நம்ம வீட்டில அப்டின் ஒரு பாட்டு வருமே
ஆமாமா
அந்த பாட் டேரெக்டர் அவந்தா அதல அந் பாட்டு லிரிக்ஸ் குடுச்சுதா அவன்தா மிஷ்கின்தா அது அவளோ சூப்பரா இருக்குங்க அவனோட ஒரு சில ஃபஸ்ட் நா ஒரு அவாடு வாங்குறப்ப ஒரு பட பாப்ப ஓநாயும் ஆட்டுக்குட் டின் ஒரு பட இருக்குங்க அந்த படத்த பாக்கும்போது மிஷ்கின்னு அ அந்த படத்த வந்துட்டு ஒரு சில நாமினேஷன்லா பாக்குறப்ப இதுலா ஒரு படமா மங்காத்தா தா படோ தலப்படோந்தா படோ ஆஸ் அதுக்குதா அவாடுன்னுவ அவாடு வாங்கிரு அனா இப்ப ரியலைஸ் பண்ணும்போது அந்த படத்த ஒக்காந்து பாக்கறப்ப ஓநாயு மாட்டு குட்டிங்ளா அந்த படத்த பாக்கறப்ப என்ய கேட்டா டேரக் டா ஆஸ்கார் எளிஜிபுலுக்கே நா வந்துட்டு ஒரு இதுவா இருந்தனா கோவாடினேட்ரா இந்தனா டேரக்ட்டா அப்ளை பண்ணுவ நானு நீங்க உங்களுக்கு டைம் இருந்ச்சுனா அந்த ஓனாயும் மாட்டு குட்டின் ஒரு படோ சச் பண்ணி பாருங்க வரு அந்த படத்த போய் பாத்தீங்கனா இப்பா என்னா ஒரு நடிப்புனா எந்த அளவுக்கு இருக்குனு அம் மிஷ்கின் காட்டிருப்பா மிஷ் ன்லா நடிச்சிருப்பாங்க ஒரு டயலாக் பேசுவா மெழுகுபத்தி வெச்சிட்டு டயலாக் பேசுவா அந்த மெழுகு வத்தி உருக உருக அப்டே கேமரா பாத்து ஒர் ரெண்டு நிம்ஷ அப்டே தெளிவா பேசுவா அப்டிவு கொஞ்சோ அப்டியே இப்ப நம்ம ஒரு கேமராவ பாத்து சும்மா எதனா பேசற்த்னா குட கொஞ்சோ இப்புடி அப்புடின் கண்ணாடிய பாத்து பே இப்புடே பண்ணி இப்புடே உட்னாங்க நாகந்தனா போட்டா மக் தெரியு மொகத்துல ரியாக்ஷனு ஆனா அது எந்த ரியாக்ஷனு இல்லாம அந்த ஒரு சி மெழுகு பத்தி சீன மட்டு எவ்வுளோ தெளிவா பாத்த அந்த ஒரு சீனுக்கோசரமே நா ஆஸ்கார்க்கு டேரக்ட்டா சொல்லுவ ஏ ஃப்ரண்ட்கிட்ட இப்ப மொதக்கொண்டு சொல்லுவ அவ் வந்துட்டு வெற்றிமாறம் ஃபேனு வெற்றிமாறன் படத்த அவ வந்துட்டு ஏன்ட்ட எப்பவு ஹைலைட் பண்ணி காட்டுவா நா மிஸ்கின்னுவே எனக்கு அந்த படோ பாத்துதா உனக்கு புடிச்சது அப்ப ஒரு சீனுக்கொசொரோ தா டரக்டா ஆஸ்கார்க்கு எளிஜிபில் பண்ணுவே அப்டின் நல்லா இப்போவரைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க நா படோலா எப்போ பாத்தாலு ஓநாயு மாட்டு குட்டியுலா இப்போ அப்போல்லா வந்துட்டு பாக்கறப்ப ஏய் என்னடா இது காமெடி அப்டின் உட்டுருவே இப்பெல்லா கொஞ்சோ வயசாக வயசாகதா பாக்கறப்போதா இதுதான்டா படோ ச்சா என்ன டேரக்ட்ரு என்ன மனுசு அப்டின் தோனுதுங்க ஆனா உண்மையிலே மிஸ்கின்லா ஒரு தங்கொங்க உங்களுக்கு இப்போ யார் இந்த டரக்டருங்க புடிக்கு
எனக்கு டேரக்டர்னு அப்டி இல்ல சும்மா படத்த பாத்தா படோ நல்லா இருந்தா புடிக்கு
சேரிங் ஃபேவரெட்
இல்ல இல்ல டரக்ட்ரு அந்த ஃபேவரெட்டு அந்த மாரி கெடையாது ஃபேவரெட்டுன் சொல்லணும்னா அந்த இதுல இந்த ஹாலிவுட்ல எடுக்காங்கல்லா ஹாலிவுட் இந்த ஹாரர் படோ இங்கிலீஷ் ஹாரர் படத்துல அது எப்போ
எட் பார் லொரைன்
ஜேம்ஸ் ஜேம்ஸ் வாட்
ஜேம்ஸ் பாண்டா
ஜேம்ஸ் வாட்டூனு நெனைக்கே அவங்க நேம்
ஓ சேர் கேள்விப்பட்டிருக்கே பேய்ப்படமா முன்னாடி பா
ஆ பேய் படத்த எடுத்திருக்காங்க இந்த காஞ்சோரின் ஒன் படோ எல்லா அவங்கதா எடுத்திருக்காங்க
ஓ செரி செரி அப்பல்லா நா பாத்துருப்பே பார்த்திருக்கே எனக் பாசன் டி டி எஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாசன் டி டி எஸ்
என்னது
பாஸன் டி டி எஸ் கேள்விப்பட்டு இருக்கீங்களா பாசன் டி டி எஸ்
இல்ல
பாசன் டி டி எஸ் இட்ஸ் பேன் அ லாங் பே
பட்டதுல
ஆ இருக் அதுலயே பாஸ்ட் தா ஹாலிவுட்லயே வந்துட்டு புடிச்ச ஃபேவேரேட் படோ இந்த கார் எல்லா ஓட்டுவானுங்க இல்லைங்க ரேசிங் வச்சு பந்தையம் இல்லாம ஓட்டுவானுங்கல அந்த படம் தா அந்த படம் தா எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஃபேவரட் பாசன் தா அவ எந்த ஹாலிவுட் ஆ இருந்தாலு எனக்கு செரி பாஸ்டன் மூவி தா ஃபர்ஸ்ட் எனக்கு அப்பதா பாஸ்டன் மூவி புடிச்சிருச்சு எப்டி சொல்றது என்னோட டி பி பாத்தோனே நா அந்த இதா வச்சிருப்பன்ற மாரி ரொம்ப இதாயிடுச்சு பாசன் சீரிஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா கார் எடுத்தா டோயோட்டோ சூப்பர் கார் தா எடுக்க ம் பால்வால் துறைக்கு மாரி அப்டி எல்லா வச்சிருந்தே காரு சர்ச் பண்ணி பாத்தா எண்பது லட்சோ ஜப்பான்ல மட்டு தா அந்த கார் இருக்கு இதுக்கு ஒருத்தரே பணக்கார நா வரே ஜப்பான் போறங்க அந்த கார வாங்குறே இந்த கார ஓட்டிட்டு வந்து கண்டிப்பா உங்கள ஒரு ரவுடு கூட்டிட்டு போறே வாங்க கூட்டிட் போய் பாசன சொவற மாரி படத்த பாருங்க கூட்டிட்டு போற வாங்க ஒரு ரவுண்ட் போறோ ரோட்டல இருக்கிற எல்லாரு பாக்கிறீங்க கண்டிப்பா போறங்க பாசர் காரு வாங்கிட்டு
ஆ கண்டிப்பா கூடிய சீக்கரோ நடக்கு ஆ
செரிங்க செரிங்க கண்டிப்பா நடக்கு பாத்துக்கலாங்க
செரிங்க ரொம்ப உங்குட பேசன ரொம்ப சந்தோஷோ
ஆ எனக்கு உங்க கூப்ட ரொம்ப சந்தோஷங்க மறுபுடியு அப்பறோ பேசலாங்க ஆ சரி